ம் ஹூ மேடம் ம் நல்லாருக்க மேடம் நீங்க நல்லாருக்கீங்ளா ம் நல்லாருக்காங்க மேடம் ஒங்க வீட்ல ம் சாப்ட்டீங்ளா இன்னு இல்லிங் மேடம் நீங்க அ சாப்ட்டோ மதியானோ ஏன் மதியானோ சாப் இல்ல மேடம் பசிகில ஒடம் சரியில்ல அதனாலதா
ஓ அப்டிங்ளா என்னாச்சு
ஃபீவர் மேடம் ஃபோர் டேஸா ம் கு இன்னு இல்லிங் மேடம் இங்கே டாக்டர் இருந்தார் பக்கத்துலே தா மாமா அவருக்கிட்ட இன் கெக்ஷன் மட்டு போட்டுக்குன ம் அதெல்லா ஒன்னு இல்ல மேடம் சரியாயிடு அதே அப்டில்லா பார்த்தே எது விட்ருக்காதீங்க ஏன்னா இப்ப நறைய வைரஸ் லா வருதுன் சொல்றாங்க நம்ளுக்கு என்னன் தெரியாது அதனால பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருத்துகோங்க ம் பார்த்துக்குற மேடம் நாளைக் போயி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச கஞ்சி சாப்பாடு ரசம் அந்த மா ரி சொல்லுவாங்க சாப்பட ஆனா அந்த மாரி இருக்காதீங்க எல்லாமே சாப்டுங்க ஏன்னா வந்து எல்லாமே நம்ம சாப்ட்டாதா சீக்கிரமா போகு ம் புரிதுங்க புரிது என்ன காலைல என்ன சாப்ட்டீங்க காலையில சாதமு பருப்பு சாம்பாரு சாப்ட்ட ஓ அப்டிங்ளா சேர் சேர் நைட் என்ன சாப் தெரில வீட்ல என்ன சாப்பாடுன் தெரில பார்த்தா தா தெரியு வீட்டுக் போயி ஓ அப்டிங்ளா செரிங்க செரி உங்ளுக் நீங்க எந்த ஊரு ங்க நம்ம ஊர் ஷேர் பண்ண கூடாது சோ மன்னிச்சுகோங்க நீங்க காலேஜா இல்ல நீங்க காலேஜ் படிக்றீங்ளா இல்ல இன்னு வீட்லதா இருக்கணு ஆ அப்புறோ நீங்க வந்துன்னு இன்னைக்கு நாள் எப்டி போச்சு உங்ளுக்கு ரொம்ப போர் அடிக்குது மேடம் ஃப்ரெண்டூ வர்ல இன்னிக்கு ஓ அப்டிங்ளா
ஏன் அப்போ ஃப்ரெண்ட்ஸு
ஃப்ரெண்ஸ் இருந்தாதா ஜாலியா இருக்குமா உங்ளுக்கு அவிங்ய வர்ல ஃபீவர் அதுனாலதா அப்டிங்ளா காலேஜ் கோ காலேஜ் போனா கொஞ்சோ மைண்டு ரிலாக்ஸா இருக்கு பீவர் இருக்கற்து தெரியாது
ஏனா
ம் ஜாலியா சுத்தின் இருக்கு எங்கனால்யு ம் கொறைது சார் நீங்குளு அப்போ போயிருக்குலால காலேஜுக்கு ஒடம்பு சரியாய்ருக்கு கொஞ்சோ போய்ட்டுதா வந்த மேடம் ஓ அப்டிங்ளா ஆனாலு ஃபீவராதா இருக்கா ம் இப்போ ஒரளவுக்கு பரவால்ல ம் ம் முடிஞ்சளவுக்கு பாத்துக்கோங்க ஓடம்ப நல்லா சாப்டுங்க புடிச்ச சாப்பாட்லா ம் நல்லா மெளகு அதிகமா கொஞ்சோ எடுத்துக்கோங்க இந்த மெளகு பாலு அந்த மாரிலா சொல்லுவாங்க எனக்கு தெர்ல கேள்வி பட்ருக்கே ம் அப்புறோ சொல்லுங்க நீங்கதா சொல்லணு என்ன படிக்கிறீங் க ஐ டி ஐ ங்ளா ஃபஸ்ட் இயரா செக்கெண்ட் இயர் போக போறே
போறீங்ளா இப்பந்தானா
போறீங்ளா இப்பந்தானா
ஓகே ஓகே
ஓகே ஓகே நல்லா படிங்க உங்ளுக்கு ட்ரீம் என்ன ஐ டி ஃபீல்டா இல்ல வேற எதாவ்து வேற எதாவ்து ஜாப் ட்ரை பண்லான் இருக்க
அப்டிங்ளா ஓகே ஓகே என்ன ரீதியா ஏ ஐ யா இல்ல கம்ப்யூட்டர் அந்த மாதிரியா
ம் ஃபஸ்ட்டு அந்த மாரிதா ட்ரை பண்லான் இருந்த அதுக்கப்புறமாதா ஏனா இப்ப நம்மளுக்கு எப்போ என்ன ஸ்பாய்லாகுன் தெரியாது இப்போ திடீர்னு அமெரிக்காகுள்ள போர் வரும் போது நம்மளுக்கு அந்த நெட்வொர்க்லா ரொம்ப சுத்தமா இல்லாம போய்டு அப்டி இருக்குறப்ப நம்ம இது படிச்சாலு வேஸ்ட்டுதா அந்த ஏ ஐ லா அ நீங்க டொல்த்துல என்ன குரூப் எடுத்தீங்க இன்னொன்னு லவல்த்து டுவெல்த்து வந்து படிக்கல டென்த்து முஸ்ட்டு வெளில போய்ட்ட நானு டூ இயர்ஸு ஆஹ டிப்ளோமாலா நானு எது படிக்குல நா டேரக்ட்டா வந்து ஐ டி ஐ வந்து சேந்துட்ட ஓ அப்டிங்களா லெவல்த்து டொல்த்து போகாம டென்த்லருந்து அப்டியே வன்ட்டீங்க ம் டென்த்து முச்சு டூ இயர்ஸ் கழிச்சி வந்துட்ட நானு திருப்பியு காலேஜு அது அப்டி படிக்குலாமா ம் ஐ டி ஐ கோர்ஸுதான அதுனால படிக்குலா ம் எவுளோ இயர் படிக்கணு டூ இயர்ஸ் தானா எல்லாமே நம்மளுக்கு எப்டி பிளேஸ்மெண் பண்ணி குடுத்துருவாங்ளா ஆ அவுங்களே ஜாப் வந்து வாங்கி தர மாரி ஒன் மந்த் வந்து ட்ரெயினிங் அனுப்புவாங்க வெளில ம் ஓகே ட்ரெயினிங் பீரியட்ஸ்ல எப்டி நம்மளுக்கு பேமென்ட் வருமா இல்ல ஹண்ட்ரட் ருபீஸ் இல்ல டூ ஹண்ட்ரட் குடுப்பாங்க காலைல நைனோ ம் காலைல நைன் ஓ கிளாக் போற மாரி இருக்கு
ம்
ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு ஒரு சில நேரத்துல நைட்டு எயிட் ஓ க்ளாக் கூட ஆகு ஓ அதாவது இண்டர்ன்ஷிப் டைம்லயே இப்ப நம்மோ ஒரு வேல இண்டர்ன்ஷிப் போற ஆஃபீஸ்லயே கூட நம்ளுக்கு பிளேஸ்மெண்ட் கெடைக்க வாய்ப்பு இருக்கா அந்த மாதரி இன்னு அது எனக்கு சரியா தெரிலிங் மேடம் அது காலேஜில கேட்டாதா தெரியு அவுங்க சொல்றது தா ஓ சரிங்க சரி சரி ஏன்னா வந்து இது புதுசா நா கேள்விப்பட்றனா இது கேள்விப்பட்டதில்ல நம்ம நா வந்து ஒ வ்வொருத்தர் டிப்ளமோ கோர்ஸஸ் படிச்சுட்டுதா வந்து அடுத்த காலேஜ் போவாங்க நீங்க ஸ்ட்ரெய்ட்டா வந் திருக்கீங்கனு சொன்னதுனாலதா கேட்டே வேற எது தப்பா நெனைக்காதீங்க
ம்
ம் ஓகே ஓகே எப்டி உங்களுக்கு இன்ஜெக்ஷன்லா பயமா இல்ல ஓகே பிரதர் ஓகே ஓகே எ நாளைக்கி காலேஜ் இருக்கா ம் போகணு மேம் நாளைக்கி போகணு போகணுங்களா நாளைக்கி எப்டி ஃப்ரண்ட்ஸ் எல்லா பாப்பீங்களா ம் நாளைக்கி வந்துருவா ம் ஓகே ஓகே அவ்ளோ புடிக்குமா உங்க ஃப்ரெண்ட ஆமா புடிக்கு ம் ம் நீங்கதா சொல்ணு உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன ரொம்ப பிடிக்கு அவுனுக்கு அவுங்க ஆளு அவுங்க மம்மி ஓ லவ்வு அந்த மாதிரி ஓகே உங்களுக்கு யார பிடிக்கு அம்மாவையா அப்பாவையா புடிக்குமா கூட பெறந்தவங்க யாரு ஓ ஒரு அக்கா மட்டுந்தானா மூணு அண்ணாக்கலா ஓகே ஓகே நீங்கதா சொல்ணு வேற இருங்க மேடம் ஃப்ரெண்ட் யாரோ கால் பண்றாங்க பேசிட்டு வரே ஓகே நா ஓகே சார் முடிந்த அளவு பத்தி நிமிடங்கள் பேசணு பாத்துக்கலா மறுமுறை பேசும் போது கண்டிப்பா அதுக்கு பேசலா நன்றி சார்